ஓ
ஆ சொல்லுங்க இப்பதா கேக்குது நீங்க பேசுறது ம்
ஆ சொல்றே நீங்க என்ன பண்
இந்தோ சும்மாதா இருக்கே உங்களுக்கு வேலை எல்லா முடிஞ்சிச்சா
நீங்க எங்க நமக்கு தேவ பேசலானு
சமையல்லா அம்மா பண்ணிருவாங்களா நைட்டுக்கு
ஆமா
சேரி சேரி எனக்கலா
ம்
ம் எனக்குமே கொஞ்சோ சமைக்கிற வேல இருக்கு இன்னக்கி
ம் என்ன செய்யணு அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு அத வச்சு எதாது கிரேவி மாரி எதாது பண்ணனு வித்யாச வித்யாசமா எதாது ட்ரை பண்ணுவோ ஆமா அத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு அந்த ஸ்வீட் கார்ன போட்டு கிரேவி பண்ணோனு வச்சுக்கோங்களே நல்லாருக்கு ம் நா அடிக்கடி பண்ணுவேனா அதுதா ஈஸி அது கேப்சிகம் கிரேவி இதெல்லா தா எனக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு ஆ அதனால இத எல்லாத்தையு ஒக்காந்து அடிக்கடி பண்ணிட்டு இருப்பே ம் சேரி பாப்பாங்களா வெளான்ட்டுட்டு இருக்காங்களா
ஆமாமா எல்லா வெளாண்டுட்ருக்காங்க தூங்கிட்டாங்க
சேரி சேரி சேரி ம் அதானே இல்லன்னா இவ்ளோ அமைதியா இருக்காதே கத்திட்டே இருப்பாங்க எதாது பண்ணிட்டே இருப்பாங்க
ஆமாமா ஆர்பாட்டம் பண்ணுவாங்க நா இப்ப அடிக்க மாட்டே அவளாவே போயிருவா
ம் ஏனா அவுங்க மிஸ் அன்னைக்கி சேட்டை கார பாப்பானு சொன்னாங்கனு சொன்னீங்களா
அதுக்கப்றோ அப்டியே போக பழகிட்டா ஸ்கூலுக்கு
ம் அது பழகிருவாங்க மொத போம் போது ஒரு மாதிரி இருக் கு அப்புறோ வீட்ல இருக்றத விட ஸ்கூல்ல போனா வெளையாடலா கொஞ்சோ ஜாலியா பேசுவாங்க எதாது பொம்மல்லா வச்சு வெளாட வைப்பாங்க அப்டினு போது நீங்க பால்வாடிக்கு அனுப்புனது இல்ல இன்ன
பால்வாடிக்கு கொஞ்ச நாள் போனா அதுக்கப்புறோ ஒடம்பு சரியில்லனு அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டே அங்க கொஞ்சோ ரொம்ப சுத்தமானா இல்லாம இருந்துச்சு கொஞ்ச இது அதனால வந்து ஆ பிள்ளைங்க கூட சேந்து சளினா ஈஸியாக புடிக்க ஆரம்மிச்சிச்சு அப்றோ வந்து இருக்க மாட்டனு மொத சொல்ட்டா சேரி சேரி அப்டின்ட்டு கூட்டிட்டு வந்ட்டே சேரி இதா வயசு இருக்கே அப்டின் கூட்டிட்டு வந்துட்டு இப்பதா சேத்துட்டே
ம் இப்பதா என்னென்னமோ வந்துருச்சே கொழந்தைங்கள பாத்துக்கறதுக்கு ஸ்கூலு அது இதுனுட்டு ஆ பிறந்து ரெண்டு வயசுனாலே கொண்டு போய் விட்டுரலா அவங்க பாத்துக்குவாங்க அந்த மாரிரு கொ படிப்பு வந்து இப்ப ரொம் ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மல்லா படிக்கும்போது ஒரு டியூஷன் போவோ அவ்ளதா இப்ப பாத்தா அது படிக்கணு இத படிக்கணு ஆனா இப்ப காலகட்டமு அப்படிதா இருக்குல்ல
இவுங்களுக்கு சொல்லி தரதுக்காண்டியே நம்ம படிக்கணும்போல
ஆ உண்மதா மேக்ஸ் எல்லா எங்க சஷு பண்றத பாக்கும்போது நாம வந்து இப்ப மேக்ஸ்லா எப்டி பண்ணுவோ ஃபைவ் இன் த ஃபிங்கர்ஸ் த்ரீ இன் த மைண்ட் அவ சிரிக்கிறா என்னது இப்டில்லா சொல்றீங்க அப்படின் எ நாங்க இப்டிதான்டா படிச்சோ அப்டி சொன்னோ இப் இப்டியெல்லா படிக்க கூடாது அபாக்கஸ் மெத்தட் எடு மெத்தட் எதேதோ மெத்தட் சொல்றா டேய் அடிசனுக்கு என்னடா மெத் தடு அப்டின்னா இல்ல நெறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த மெத்தட் எல்லா யூஸ் பண்ணிதா மேக்ஸ் பண்ணனு அப்படின்றா அடிக்ஷனுக்கு எ மே ச ஒரு மெத்தடா சப்ராக்ஷனுக்கு ஒரு மெத் தடா ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு மெத்தடா அவ என்ன படிக்கிறா வெறு ஃபஸ் டாண்டட் படிக்கிறவனுக்கு அத்தன மெத்தடு தெரியுது இங்கிலீஷ் புரியுது அவ கி ட நா போய் அவ நெனச்சிட்டு இருந்திருக்கா சரி இவ சித்திதானா இவ வந்து சும்மா அவளுக்கு எதோ தெரியாது அப்படின் நெனச்சிட்டு இருந்திருக்கா நா பேய் அவன்கிட்ட அதுக்கு ல அவனுக் அவன்ட்ட திடீ நா எப்பமே தமிழ்ல தான அவ கிட்ட பேசிட் டுருப்பே அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு போய் இங்கிலீஷ்ல ஏ என்ன என்ன என்ன எதுன்ட்டு பேசிட்டுக்கே உன்னே அவ அப்டியே என்னைய பாத் ஷாக்காய் கேக்குறா உனக்கு இங்கிலீஷ்லா தெரியுமா நீ சித்தி உனக்கு இங்கிலீஷ்லா தெரியுமா நீ படிச்சிருக்கியா நீ ஸ்கூல் போயிருக்கியா அப்படின் எ நா ஒன்ன மாரி ஸ்கூல்லா போய் காலேஜ்லா போய் வேலலா பாத்துட்டு தான்டா வீட்ல இருக்கே அப்டியா அப்ப நீ எங்க அம்மாலா படிச்சிருக்கீங்ளா அப்டி கேக்குறா என்னைய பாத்து
அதா அவங்கனா வந்து இந்த ஜென்ரேஷன் நல்லா இதா இருக்கு ரொம்ப கொஞ்சோ ரொம்ப குரோத் ஆயிருக்காங்க எல்லாருமே
ஆமா நம்ம இங்கிலீஷ்ல பேஸ்னாலே அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு நம்ம எதாது சொன்னா அவுங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கு நல்லா பேசுவா ஹிந்திலா ப க கத்துக்கிட்டு அவ்ளோ நல்லா பேசு வா அவனுக் புடிச்சுன்னா அவ ரொம்ப நல்லா பண்ணுவா அவனுக்கு எதாது சாமி ரொம்ப புடிக்கு அவனுக்கு கருப்பசாமி ரொம்ப புடிக்குமா அத எப்ப பாரு உக்காந்துட்டு அதயே வரைஞ்சுக்கிட்டு அதயே எழுதிக்கிட்டு அவனுக்கு தமிழே தெரியாது சுத் தமா தமிழ் தெரியாது அவ ஃபுல்லா அங்க ஹிந்தில படிச்சனால ஆனா கருப்பசாமிக்கு மட்டு க ரு இப் ப சா இம் மி அப்படினு எழுதுவா தமிழ்ல அந்த மாரி அவ வந்துட்டு படி அந்த மாரி அவனுக்கு எதாது ஒண்ணு புடிச்சிருச்சுன்னா அத விடாம பண்ணிட்டே இருப்பா பிறந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுலலா நா ஸ்பைடர் மேன் நா பைடர் மேனுட்டு ஸ்பைடர் மேன் கிட்ட இருக்க எல்லாத்தையு கேப்பா ஏ என்னால ஸ்பைடர் மேன் மாரி அங்க போ முடியலல்லா உக்காந்து அழுதுட்டு இருப்பா அப்புறோ அப்டியே வந்துட்டு ஆர்மி மேன் ஆர்மி மேன் நா ஆர்மிக்கு போ போறே ஆர்மிக்கு போ போறே அப்படின் சொல் டுருந்தா இப்ப புதுசா நா வந்து சாமி ஆட போறே அப்படின் சொல்லிட்டு இருக்கா அவ வந்து அவனுக்கு எது புடிச்சிருக்கோ அதுல ரொம்ப இன்வால்டா பண்ணுவா
எதுக்கு வர மாட்டிக்காங்க அவங்க
என்னது
இல்ல நானா ஏதோ யோசிச்சுகிட்டு இருக்கேன் லூசு மாரி
ஏன் எதுக்கு ஏன்ன உங்களுக்கு தூக்க வந்துருச்சா தூங்கிட்டீங்களா கனவுல எதோ பேசிட்டு இருக்
ஆமா இல்ல எனக்கு அப்டியே வந்து இல்ல எனக்கு அப்டியே என்ன தூக்கமே இல்லாம இருக் குனாலா நீ என்ன பண்றன்னு எனக்கே தெர்ல அப்டியே ஒரு மாறி இருக்கு ம்
நல்லா தூங்கி எழுந்திரீங்க தூங்கி எழுந்திரச்சாதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க இப்டியே இருந்தீங்கன்னா கஷ்டோ இல்ல ஒரு ஒரு மண்நேரம்னாலும் அந்த ஒரு மண்நேரம் தூங்கி இருந்துச்சுட்டா அப்டி இருக்கும் நான் நைட் ஷிப்ட் போகும்போதான் இந்த மாரி கஷ்டப்பட்டேன் தூங் காலையில நெனப்போ நா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்
ம்
ஆ நான் நைட் ஷிப்ட் போம் போது சில நேர வீட்டுக்கு யாராவது வந்துருப்பாங்க இல்ல நான்ங்கயாவது என் ஃபரெண்டோட வெளிய போறேன்ட்டு போயிடுவேன் சேரி பாத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு வீட் டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் தூங்கிருப்பன் ஒரு மூணு மண் நேரம் என்னமோ தூங்கிருப்பேன் நைட் ஆபீஸ்ல போய் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவே என்னடா இது ஏடா தூங்காம விட்டோம் அப்டின்ற அளவுக்கு பீல் பண்ற அளவுக்கு நான் வந்து கஷ் டப்படுவேன் அப்பறம் தான் முடி
அத வந்து தூக்கத்தை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது தூக்கத்தை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது அப்டியே வந்துடும்
ம்
அது எப்டி வருதுனே தெரியாது
தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு நினைச்சா நமக்கு தூக்கம் தான் வரு
ம்
நம்மளோட டய்டுக்கு தூங்க கூடாது நினைச்சாலும் நமக்கு தூக்கம் தான் வரும் நம்மளால வந்து எத வேணா கன் ரோல்பன்லாம் இந்த தூக்கத்த மட்டும் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது பசி ய கூட பசியும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான் ஏதாவது ஒண்ணு சாப்ப சாப்பிட்டுக்கிட்டாதான் உண்
அந்த தூக்கம் அது வந்து தன்னால அப்டியே கண்ணு அப்டியே சொருகிரும் அப்டியே ஒரு மாரி அப்டியே கண்ணு அப்டியே எங்க இருந்தாலும் செரி அது கொஞ்சம் அஞ்சு நிமிஷோ அப்டியே வந்து இந்த கண் அப்டியே சொருகுனாதான் கொஞ்சம் நல்லா இருக்குமே இல்லாட்டி வந்து ஒரு மாரி முழிச்சே இருக்க முடியாது நம்மளால அது கண்ட்ரோலே பண்ண முடியாது
ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா யாருக்கு வந்து படுத்தோடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவங்க இருக்கலே ரொம்ப குடுத்து வச்சவங்க நல்லா படுத்தோனே தூங்குவாங்க தெரியுமா அவுங்கதான் இருக்கறவங்களே குடுத்து வச்சவங்க ஏன்னா இப்ப எண்ணெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே சு சின்னதா ஏதாவது பிரச்சனைனா நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அதையே யோசிச்சிட்டே இருப்பேன் ஏண்டா இது நடந்துச்சு எதுக்
ஐயோ நாளா அழுதுகிட்டே இருப்பேன் நீங்க வேற சும்மா சும்மா அழுதுகிட்டே இருப்ப ம்
காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டிரும் ஐய்யயோ இ இது நமக்கு இப்டி ஆச்சுல அப்டி சொல்லிட்டு அந்த பய த்துல அஞ்சு மணிக்கெல்லாம் முழச்சிட்டு உக்கார்ந்து அழுதுட்டு இருப்பன் பொழம்பிட்டு இருப் இருப்பே துக்கமே வராது ஆனா ஒரு சிலவங்கல்லா பாத்தா எவ்ளோ பிரச்சன நாளு அடுத்து து தோ அதுக்கு என்ன முடியு சாப்டாம தூங்காம இருந்தா சரியா போயிருமா அடுத்து நடக் கறத பாப்போ சொல்லுவாங்க ஐயோ நாம்ளால
ஆ எங்களோட ஹஸ்பண்ட் வீட்டு வழியில எல்லாருமே எப்டின்னா என்ன பிரச்சனையா இருக்கட்டு இடியே விழுந்தாலு அவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கி எந்திரிச்சுட்டு தா அடுத்த வேலையே பாப்பாங்க என்ன பண்ணுவாங்க படுத்தோனே எல்லாருமே எ அண்ணியு சேரி எ வீட்டுக்காரு சேரி படுத்தானே தூங்கிருவாங்க எனக்குன்னா அப்டியே அப்டி என்னடா இப்டி இவ்ளோ சண்ட போட்டு தூங்குறா அப்டின்னு பாத்துட்டு இருப்பே அவுங்க சொல்லுவாங்க தூக்கி ஏத்திச்சுட்டு அதுக்கப்றோ பாத்துக்கலா அப்டிம்பாங்க நா எப்புறா இதெல்லா உங்களுக்கு வருது அப்டினு ம்
எங்க பாட்டி எங்க எங்க எங்க வீட்டுல எங்க தாத் அம்மாவோட அம்மா பாட்டி அவுங்க அப்டிதா எங்க மாமா அப்பதா சண்ட போட்டு பெரிய சண்ட போட்டு போ போயிருப்பாங்க எங்களுக்கெல்லா உயிரே கையில இருக்காது இவ்ளோ கோவமா போறாங்களே எச்சிச்சோ என்னவோ ஏதோ அப்டி சொல்லிட்டு ஆனா எங்க பாட்டி ஆ போயிட்டால வாங்க தோச சாப்பிடுவோம்பாங்க என்னது தோச சாப்டுவோமா எப்டி உங்களால இவ்ளோ கூளா கூப்ட முடிஞ் இப்டி பாத்துட்டு இருந்தா நான்ல்லா இநேரோ எப்பயோ போயிருப்பே இப்டி இப்டியெல்லா இருந்தீங்கன்னா வாழ்க்கைய நட த்த முடியாது எல்லாத்தையு தாண்டி வரணு அப்டின்னு ஆனா உண்மதா அதனாலதா அவுங்க வயசுக்கு அவுங்க இருக்காங்க நல்லா இருக் க்காங்க நம்மள தா பயந்து பயந்து போட்டு கொழப்பி கொழப்பி கொழப்பி ம்
நைட் எல்லா யோசிக்க வஸ்ட்டு யோசிக்க கூடாதா அந்த டைம்ல தூங்கனுனா அந்த டைம்ல தூங்கிறணு யோசிக்க கூடாது
ஆமா ஏ ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கொழந்த அந்த ரெண்டு கொழந்தைங்க ஒரு ரெண்டு குழந்தைங்களு அவுங்களால வந்து சென்னையில வச்சு சமாளிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறனால என்ன ஆயிடுச் சினா அவுங்க வந்து ரோ ஏற்கனவே ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஐயோ நமக்கு ஏ இப்டி நடக்குது அந்த கொழந்தைங்க அச்சோ அப்டி என்ன நா என்ன பண்ண ஏது பண்ண அப்டி ஒரு மாரி டென்ஷன்ல ஒரு நாலு வருஷமா இருந்துட் டே இருந்துருக்காங்க அவுங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாவவே இல்ல மொத கொழந்தைக்கு டென்சன் அடுத்த கொழந்தைக் கு டென்ஷன் அவுங்களுக்கு என்ன ஆயிச்சு அப்டின்னா இப்ப வந்து ஏதோ புதுசு புதுசா டிசீஸ் பேர் எல்லா சொல்லி ஆன்சிட்டி உங்களுக்கு அதெல்லா இருக்கு இதெல்லா இருக்கு டாப்லட் சாப்பானட்ணும்னு சொல்லிட்டு டாப்லட் எல்லா எழுதி குடுத்துருகாங்க அது ரொம்ப பவர் ஃபுல்லா இருக்குமா அவுங்களுக்கு டேப்லெட் போடல னா அவுங்க அந்த டென்ஷன்லே இருந்திருந்து இப்ப டென்ஷன் இல்லாம இருக்கிறதுனால அவங்களால வந்து பாடி வந்து அது எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிது அவுங்க எப்பயுமே ஒரு மாரி நடுக்கத்துலயே இருக்காங்க அப்ப இப்ப டேப்லெட் கொடுத் திருக்காங்க சோ இந்த மா ரிலா அதுதா அவுங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க என்ன பிரச்சனையா இருந்தாலு அது பிரச்சனைக்கு வருத்தப்படுங்க சாப்டுங்க தோங்குங்க ரெண்டையு பண்ணுங்க நீங்க ரெண்டயு ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்க ஒடம்பு உங்கள தா ஸ்கிப் பண்ணு அப்புறோ பாத்துக்கோங்க அப்டின்னுட்டு இல இருந்து தா எனக்கு ஒரு பயோ ஐயோ என்னா ஆனாலு சேரி ஒரு மணி நேரோ பீல் பண்ணிட்டு பதினோரு மணிக் படுத்து தூங்கிடுவோ அப்டின்னு தூக்கோ வந்து ஒடம்புக்கு ரொம்ப முக்கியோ தூக்கம்ன்றது நம்ம அன்றாட நம்ம தா டெய்லியு அப்ப நைட்டு எதுக்கு எல்லாரு எட்டு மணி நேரோ ஒன்ம்பது மணி நேரோ தூங்க சொல்றாங்க அதுதா அடுத்த நாளைக்கு நமக்கான எனர்ஜி நம்மளே நம்மளோட ஒடம்பு கொஞ்சோ எனர்ஜிய முன்னாடிய எல்லா ஏதோ வேல பாப்பாங்க வீட் டு வேல பாப்பாங்க ஹஸ்பண்ட்லா வெளியூருக்கு போவாங்க வேல பாப்பாங்க ஆனா இப் போலாம் வேலன்றதே ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு வேல ஈஸியான வேலை எதுமே கடையாது அப்பெல்லாம் வெவஸ் வெவசாயமும் கஷ்டம்தான் வெவசாயம் பாப்பாங்க ஆனா இப்ப பாத்தா ஒரு ஒரு நாள அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி ஒக்காந்துகிட்டு தல வலிக்கிற அளவுக்கு எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம்
அதா அதான்
உம்
என்னவோ உம் சேரிங்க
மா பேஸ்லாம்
ஆ ஓகேங்க ஓகேங்க
ம்